ஹலோ கேக்குதா ம் சொல்லுல என்ன பண்றீக சாப்டீங்கா
ம் நா சாப்ட்டே நீ சாப்ட்டியா
ம் சாப்ட்டே என்ன சாப்பாடு
இன்னைக்கு வந்து சாம்பார் வச்சுட்டு பீட்ரூட் மசாலா செஞ்சு மாம்பழோ வாங்கிட்டு வந்து வீட் ல இருந்துச்சு அந்த மாம்பழத்த வச்சு சாப்ட்டாச்சு உங்க வீட்ல
ஆய்றதெட் எ எங்க வீட்லயா நாங்க கோயிலுக்கு போனோ இன்னைக்கி கோயில்ல எங்க வீட்டுக்கு பக்கத்துல திருவிழா அங்க சாப்ட்டோ கோயில் சாப்பாடு சாப்ட்டோ
சேரி ஓகே ஓகே
நேத்து மார்க்கெட்டுக்கு போன ம் அங்க பாத்தீன்னா மாம்பழமா கெடக்கு காய்கறி வாங்கப்போனே காய் வாங்க போறதா மாம்பழோ வாங்க போறதாங்கறது தெரியாத அளவுக்கு பாத்தீங்கன்னா மஞ்ச மஞ்ச மஞ்ச மஞ்ச மஞ்ச மஞ்ச மஞ்சேனு மாம் பழமா கடந்துச்
அப்படிதா இப்ப வந்து சீசன்ல்ல அதனால எல்லா எடத்துலயு இருக்கு
ஆ
ஆமா நீகு இந்த தடவ சீஸ் தன்ல்ல இது அதனால நறைய எடத்துல அது
அதுக்குனே தனியா ஒரு செக்ஷன் போட்டாய்ங்க வெரைட்டி வெரைட்டியா
இன்னைக்கி அப்பு உமா காலையில ஃபோன் பண்ணாஹ காலையில
ம்
அ ஃபோன் பண்ணி எ வீட்டுக்கார்க்தா ஃபோன் பண்ணி இந்த மாரி அ ஆப்ரேஷன் பண்றதுக்கு வந்து டோக்கன் வாங்கினிங்கப்பா அத பத்தி விசாரிச்சுட்டு வந்துருங்கப்பாப்பழோ ஓ வீட்டுக் போம்போதுன்னு சொன்னாங்க சேரின்ட்டு எ வீட்டுக்காரும் போயி ட்டு அங்க டோக்கன் விசாரிச்சு எடத் துல அவேங்க ஒரு ரெஸ்பான்ஸே பண்லயா முக்கா மண் நேரம் வெயிட் பண்ண வச்சுறாய்க விசாரிக்கறதுக்கு எப்ப வரணு என்ன வரணு அப்டிங்கிறதுக்
ம்
அதுக்கப்புறோ வந்து சேரின்ட்டு முக்கா மண் நேரோ ஆயிடுச்சு அப்டின்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொல்லிக் இருந்ச்சு சேரி நா வீட்டுக்கு கெளம்புற அப்டி சொல்ட்டு வீட்டுக்கு போனா
ஆ இவ்ளோ நேரோ வெயிட் பண்
அதா என்னென்னே தெரில இந்த ஹாஸ்பிட்டல்லே அப்டிதா
ம்
அதுக்கப்பறோ வீட்டுக்கு போனா ஏ மாமியா என்ன பண்ணிருக்கு ப பாலு கீர இதெல்லா வாங்க போறேன்ட்டு எங்க வீட்ல வந்து இந்த அமுக்கு பூட்டு சாவிய உள்ள வச்சுட்டு இது கடைக்கி போ பூட்டிட்டு கடைக்கி போயிருச்சி
ம் சாவிய உள்ள வச்சுட்டு அய்யய்ய
வீட்டுக்குள்ள சாவிய வச்சுட்டு இது வெளில இந்த அமுக்கு பூட்ட பூட்டிட்டு கடைக்கி போயிருச்சி சாவி இல்லாம இது வந்து காலேல பதினொரு மணிக்குல்லா போணுச்சா வந்து பாத்தா சாவிய உள்ள வச் சிட்டோன்னு நாலு மணி நேரமா வீட்டு வெளிலயே உக்காந்துருக்கு ஏ வீட்டுக்காரு போய் பாத்துட்டு என்னம்மா வெள்ள உக்காந்திருக்க கேட்டதுக்கு இல்லடா சாவிய உள்ள வச்சுட்டு மறந்துட்டு கடைக்கி போயிட்டே கீர வாங்க அப்டின்னு சொல்ல அதா அதுக் கு அந்த மாரி ஸ்மிருத்தி எல்லா இல்லயேக்கா அது அந்த மாரிலா இருந்தா எதுக்கு அது சாவிய உள்ள வச்சுட்டு பூட்ட போது அந்த அறிவே இல்லையே அதுக்கு என்ன பண்றது இப்ப என்ன பண்ணுச்சி நா என்ன சொன்னே ஏ வீட்டுக்காரர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க இந்த மாரி அம்மா நாலு மணி நேரமா வெளில உக்காந்திருக்கு பூட்ட சாவி வேற சாவி எதுவு இருக்கா வேற சாவி எதுவுமே கெடையாது அந்த பூட்டுக்கு ஒரு சாவிதா வேணா பூட் ட ஒட நம்ம வேற பூட்டு கூட சாயிந்தறோ வாங்கிக்கிலா நைட்டு அப்டின் சொன்னே பத்தா பூட்ட ஒடைக்க முடியல அப்பறோ ஒரு அர மணி நேரோ கழிச்சி ஃபோன் பண்ணா பூட்ட ஒடைக்க முடியல நா இந்த மாரி பூட்டு தொறக்குற ஆள வந்து கூப்ட போறே ஆ அதனால நீ வந்து ஃபோன வையு ஒரு மணி நேரத்துக்கு என்ன கூப்டாத நா டென்ஷனா இருக்கே அப்டின்னு சொல்லி கத்தீட்டு வைக்கிது இவுக அம்மா பண்ணதுக்கு நா என்ன பண்ண முடியு ம்
அது வந்து இது எல்லாமே அப்டிதா வீட்ல எதா டென்ஷன் ஆனா நம்மளதா ஆ
ம் இல்ல கதவ தொறந்துட்டுதா வெளில போறீங்க அப்ப அந்த கதவ பூட்றம் போது சாவி எடுத்துட்டு போணுங்கிற அறிவு கூட இல்லையா என்ன பெரிய மனுஷ இதெல்லா ம்
எப்பவுமே ஒரு ரெண்டு மூணு சாவி இருக்குற பூட்டா வாங்கி
அதுதா என்ன பண்றதுன்னே தெர்ல எப்டி இருந்தாலு இந்த சா பூட் ட அது ச பூட்ட தொறக்குறவே வந்து தொறந்தானா பூட்டு சேஃபா இருக்கு இல்ல அவனுமே ஒடச்சிதா தொறக்குறான்னா வேற பூட்டு தா வாங்கணு
செரி வேற அப்டி ஒரு வேள வேற பூட்டு வாங்குற மாரி வந்தாலு செரி இல்ல இதே பூட்ட நீங்க வச்சுக்கிட்டீங்கனாலு இந்த சாவிக்கு டூப்ளிகேட் சாவி வேணு டைம் ஆச்சு
அந்த அளவுக்கு எல்லா இப்ப அவசி யோ இல்லக்கா ஏன்னா நானு வீட்டுக்காரு இது வண்ணுறோ வீட்ல அவுங்க ஒரு ஆள் தா இருக்காங்க பூட்டிக்கிட்டு இருந்துருவாங்க என்னமோ
ஏ நீங்க ஒன்னு வச்சிக்கிட் டா என்ன நீங்க ஒங்க வண்டி சாவில ஒன்னு வச்சிக்கிட்டிங்கன்னா இன்னொரு சாவி இருக்கும்ல
அததா அந்த மாரிதா பண்ணணு வேற என்ன பண்ணுறதுன்னே தெரில எ வீட்டுக்கார் கோவப்பட்டு போன வச்சுருச்சு ஒரு மண் நேரத்துக் கூப்புடாத நானு அலஞ்சுக்கிட்டே இருக்கே வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கனு பாத்தா ஹாஸ்பெட்டல்ல முக்கா மண் நேரொ ஆக்கிட்டாங்கெ இங்க வெந்து வீட்டுக்கு வந்து பாத்தா ஒரு நிம்மதியே க்க மாட்டெங்குது ஆ அவ்டி அப்டின் சொல்லி திட்டுது ஒரு மண் நேரத்துக்கு எனக்கு கால் பண்ண வேனா நா பண்ற வரைக்கு அப்டின் சொல்லிட்டு கட் பண்ணிர்ச்சு ம் ம்
இன்னிக்கிதா குரு பெயர்ச்சியா
இருவத்தி ஆறு நாளைக்கி
நாளைக்கா இன்னக்கின் போட்டுகிட்டு இருக்காங்கெ
ஆறு இருவத்தாறு எப்ப இன்னைக்கு தானா இன்னைக்கு தா இருவத்தாறா
ஆ
அப்ப இன்னைக்கு தா குரு பெயர்ச்சி
குருப்பெயர்ச்சிக்கு பரிகாரொ செய்யக்கூடிய ராசி என்ன எனக்கலா ஒனக் நல்லா இருக்குன்னு போட்ருந்தாங்கெ
இப்டிதா போன வருஷொ எனக்கு போட்டாங்கெ எல்லா ஒரே மாரிதா இருக்கு விடு
ஆமா போன தரவ ஒனக்கா
ஆமா போன தடவ எனக்கு எட்டாவ்து எடத்துக்கு வந்துச்சுன்னு சொல்லி என்னைய பரிகாரம்லா பண்ண சொல்லிட் இருந்தாங்கெ
இந்த வருஷொ ஒன்பதாது எடத்துக்கு வருதுன்னு சொல்லி டாப்ல இருக்குன்னு சொல்றாங்கெ எப்புடி இருக்குன்னு பாப்போ ம்
டாப்
அ அ
அது வாட்டுக்க அது வாட்டுக்க
ஆமா
அவர் நம்ம வேலை
அஸ்ட்ராலஜி நம்பலா அதுக்காக ஒ ரொம்ப ஓவரா வந்து ம் ம் அதே நம்பிட்டே இருந்தோம்னா இங்க நம்ம நம்ம பொழப்ப பாக்க முடியாது
ஏனா நல்லா இருக்கு அப்புடி என்ன நல்லத நல்ல நல்லா இல்ல அப்டின்னா கொஞ்சொ கவனமா செய்யணு
செய்யணு அவ்ளோதா இது ரெண்டுந் தா நம்ம பாக்கணுமே தவுத்து வேற எதுவுமே கெடையாது நம்ம முயற்சி நம்ம முயற்சி மட்டுந்தா விடா முயற்சி பண்ணனு
விடா முயற்சி படத்துல டைட்டில் மாதிரி
ஆமா மத்தபடி எதுவுமே இல்ல நம்ம விடாமுயற்சி பண்ணி நம்ளோட உழைப்புக்கு ஏத்த ஊதியந் தா நமக்கு கெடைக் குமேர தவிர்த்து சும்மா யாரையு எ எவெங்கெலு வந்து கொண்டாந்து குடுக்க போறது இல்லல
இல்ல அவரு வெளியூருக்குலா போனாரு சம்பாறுச்சாரு நல்லா வந்துருவாங்கெ இந்த குடும்பொ கல்யாணம்லா பண்ண போறாங்கெல அப்டி இப்டின் நெனச்சோம்னா எதுங்லுமே திருத்த முடியாது
ஓ அவர் வெளிநாட்ல இருந்தாரா
ஆமா
எத்தன வர்ஷோ வெளிநாட்ல இருந்தாரு
ரெண்டு மூண் வர்ஷோ இருந்தாரு வாலே இவனு அவங்க பையனும் போய்ட்டு வந்தாள
ஓ அப்படியா
ஆமா நல்லா தா வந்துருவாய்ங்களோ அப்டி இப்டின் நென்ச்சுக்குன சேரி இந்த அக்கா கஷ்டப்பட்டதுக்கு அவராது வெளிநாட்ல நல்லா சந்தோஷம்
ம் ம் சே சா இப்டி ஆய்ச்சே
ஏன் வேணும்
நேது
பெரிய மாமாவ தா சொல்ற இனிம யாவது நிம்மதியா இருக்கக்கா இவளுக்கு அவளுக்கு தானே பிரச்சனையா வந்துட்டே இருந்தது
ஆ அம்சுர்வ்யா
இனிமேயாவது அவள பத்திதா யோசிச்ச நீ எப்ப வர்ற நா வர்ற சாம்பாரு தோச அதுதா சாப்பாடு இப்ப
அப்பிடியா காலையில் என்ன சாப்ட்டீங்க
ம்
காலையில என்ன சாப்பிட்டீங்க
காலைய்லயா அவுல் அதுதாங்க காலையிலதா சாம்பாரு தோச இப்ப கோயில்ல சாப்ட்டது பத்தல்ல நம்ளுக்கு அ ஆமா மறுப்டியு அ வச்சு தாத்தா சரியா ம் ம் ம் சரி நா அப்புறோ கூப்பிடவா
அப்புறம் மேசலா ம் இரு இந்த இது இன்னொரு விஷ்யோ ஏதோ ஒண்ணு பேசணு நெனச்ச
ம்
பிளவுஸ் தெக்க குடுக்கணு
ம் ம் ம்
பிளவுஸ் தெக்க குடுத்தா எத்தன் நாள்ல குடுப்பாங்க
எங்க அம்மாக்கு முடிலன் சொல்லி
அப்டியா
ம்
ம் இன்னும் முடியலயே அதா கேட்ட
சொல்ங்க இன்னு முடியாம வச்சுக்கிங்க
ம்
ம் இப்ப தெக்க முடியாதுன் சொல்ட்டாங்க அதனால நானே வெளில தா குடுத்
அந்த அம்மா நல்லா தச்சுக்குவன்னுச்சு அ டிசைன் வச் சி ஏதாவ்து ப்ளவ்ஸ் தப்போ நீ வர்க்கு போடுவில சரி அது மாதி ஏதாவ்து ஆரி வர்க்கு போட்டு ஏதா தப்போ அப்டின் பாத்தே
இன்னு ஒரு ஆறு மாசத்துக்கு ஏஏ கத்தன்
ப்ருத்துவி ரெஸ்டாவா இருக்கத ஜொல்ட்டே எலா ஹேரி பாப்போ அதா சேரி என்ன ஏதுன் துன்னு முடிலியே அதா என்னன்னு கேப்போன்ட்டு பேஸ்னே
ம் ம்
நேத்து நைட்டு ஃபுல்லா தலவலி தொண்ட கலக்கலனூண்டுச்சு
அன்னைக்கி போனப்பவே பல்லுக்கு பாத்துட்டு வந்த பா பூச்சி பல்லு கடச்சிக்கிட்டே இருக்கு எனக்
ஆமா அன்னைக்கே நீ போய் பண்ணிட் வந்துருக்கலா ச்சேரிக்கா அண்டா யாரு வந்தா ஆ வை
ம் ம்